ம்ச் ஹலோ கேக்குதா உம் வணக்கம் ம் சொல்லுங்க அப்புறோ
சொல்லுங்க
என்னைக்கு ஒரு கோல் கோல்ன்னு ஒரு ஆச இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்ட்டாடிங்ல இருந்தது அப்பறோ போக போகதா தெரியுது அதெல்லா இன்னும் பினான்சு து அதிகமா வேணு
ம்
ப நால்லா ஃபஸ்ட்டு ஃவ்து படிக்கும்போது தேர்டு படிக்கும்போதல்லா எங்க அப்பா என்ன எம் பி பி எஸ் படிக்கினு ஆசப்பட்டாரு
ஆ
ஆனா அப்பதா தெரிஞ்சிச்சு எம் பி பி எஸ் நா எவ்ளோ கஷ்டோனு உம் ம் சேரி நம்மளுக்கு எது செட் ஆகுதோ லாஸ்ட்டு பென்ச் ஸ்ட்டூடண்டுக்கு எது செட் ஆவுதோ அது தான் நம்மபோட முடியும்
ஆ
அ அ
ஆனா இப்போ மின்ன இருந்ததோட இப்போ வந்து நெறையா கொண்ட்டு வன்ட்டாங்க இப்ப இன்ஸ்டாகிராம்லயே ஒருத்தவுங்க வந்து ஃபவுன்ப் போடுற யாராவது வந்து படிக்க காலேஜ் வந்து படிக்க முடியாத கொழந்தைங்க இருந்தா இந்த ஆப் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுங்க நாங்க வந்து அதுல வந்து சூஸ் பண்ணி மொத்த எல்லா இயரும் காலேஜ் ஃபீஸ் வந்து நாங்களே கட்டிடுவோம் அப்டிலாம் சொல்றாங்க
ஓ ஓகே ஓகே அதான் அது நறைய பேருக்கு பண்ண மாட்டாங்கள ஏன்னா வ
ஆமா ஆமா அவக்ன் வந்து ரொம்ப கஷ்ட டபட்டுவி யாரோ அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருக்கு பண்ண முடியுமோ அந்த மாரி சூஸ் பண்ணுவாங்க
ஓ
ஆமா
அப்ப நீங்க ஃபுல்லா இன்ஸ்டால இதுமேறி ஆடு இதுமேறி கோர்ஸ்சு இத்தான் பாப்பீங்களா
அப்டில்ல அது பாக்குலனாலும் வந்துட்டே இருக்குது
ஓ நம்மனா என்னா நெனைக்கிறோமோ அதா இன்ஸ்டாகிராம்ல வருமே
ஆமா அது என்னமோ உண்மதா
ஆமா அப்போ நீங்க இதுதான் அதிகமா நெனப்பீங்க எதாச்சு கோஸ் எதாச்சு இன்ஸ்ட்டாகிராம்ல எதாச்சு வருதா ஆனா நா இன்ஸ்டா உள்ள போனாலே எதாச்சும் ரீல்சு அத தள்ளிக்கினு காலத்த தா ஓட்டினு இருக்க
ம்
ம் அ
ரீல்ஸ்ல்லா பாத்தா தப்பான வழியிலதா கொண்டு போகும்
அப்டிலா இல்ல அது வந்து சும்மா ஒரு டைம் பாஸ் அவ்ளோதான் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும்
டைம் வந்து நறியா இருக்கு டைம் போறதே தெரியாது நம்ப என்னா பண்றோன்னு நமக்கே தெரியாது நம்புளுக்கான டைம் நம்ம குடுக்கறதுல்ல
கரெக்ட் கரெக்ட் அது போனா கொஞ்சம் டைம் ஆமா
ஆ
ம் ம் அது போனா டைம் போறதே தெரியாது
ஆ
ஒரு டீப்புள் அப்பறம் கேமு ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேமு
ஆ
அதல்லா இல்லன்னா அவ்ளோத்தா டைம் போறதே சுத்தமா தெரியாது ம் ம் ம் நீங்க
நா வெளாண்டுறுக்கே இதுக்கு மின்னாடி
இப்போ
ஒரு டூ இயர்ஸ் பேக்
இப்ப என்னாச்சு
அது புடிக்கல
புடிக்காமியா விளயான்டீங்க அப்போ
ஆனா நல்லா வெலலான்ட்டு இருந்தேன் நறைய கீழ்ல்லாம் எடுத்தேன்
ஆ
நல்லா விளான்ட்டு இருந்தேன் அது வந்து டூ டேஸ் அப்டி வெளாடாம வச்சுட்டா அதோட முதல்ல உள்ள இன்ட்ரெஸ்ட் போயிடுது
ஆமா இப்போ நாங்க எங்களுக்கு இப்போ நாங்க வந்து இதுதா ஆடுவோ அதுக்கு டோர்னமெண்ட்டு
ஆ
அதுதான் ஆடுவோ நாங்க
அது ஃபர்ஸ்ட்டு வாட்டி ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருந்துச்சு மூ பண்றதுக்கு அப்புறப்போ ஏன்னா வந்து ஃபஸ்ட் வாட்டி வந்து இது அமுக்குனா இந்தாண்டா போவோ அப்டின்னு நம்ம ஒரு மைண்ட்ல வச் ச்சிட்டு அமுக்க வேண்டியதா இருந்தது அப்புற போக போக கைய ஆட்டோமேட்டிக்கா நகத்த ஆரம்பிச்சிருச்சு அப்ப கஷ்டமா இல்ல
அப்பற அது எங்கங்க இருக்கு எல்லாமே நம்மளுக்கு தெரியு ஈசியா தா இருந்தது எங்குளுக்கு இது ஜாலியா இருக்கு எங்க இடத்துல எங்க ஸ்கோல் அடி முடியே முடியாது ரிசெத்து பத்தத்துல அந்தமேறி ரன்னு இப்ப நாங்க விளாட்றது இல்ல ஃபுல்லா பெட்மேச்தா ஆடுவோ அதா நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க விளையாடுலாம் சொட்டுங்க சுடுங்க காலேஜ் போற வரை ஜாலியா ஆடுங்க
அது வேணாங்க
ஃபி ஃபைர்லா செட் ஆகாதா
ஆ வேணான் சொல்லி அன்இன்ஸ்டால் பண்ணிட்ட மறுடி ஏத்த தோண்ல இன்ட்ரஸ்ட் இருந்தா விளாடுலா
எந்த ஃபீரி ஃபையர் அப்டியே இருக்கு ஆனா அன் இன்ஸ்டால் பண்ல அது ஒரு மெமரிஸ்சு அதுல பார்த்தா இந்த மாரிலா ஆன்னோமே இந்த கொரோனா டைம் எல்லா நாங்க ஃபுல்லா ஃப்ரீ ஃபயர் தா
ஆ
விட்லியு ஜாலியா இது போட்டமா நெட்டு போட்டமா உகந்துனுமா சிட்டுனோன்னமா
எனக்கு என்னமோ நெறைய பேரு நெறையா ஹைப் குடுத்தாங்க ஃப்ரீ ஃபயருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அப்பல்லா குடுத்தாங்க ஆனா விளாண்டு பாத் தா ஒன்னுமே வர்ல
நீங்களு இந்த ஆட்ஸ் பாத்துதா இருக்கீங்ளா ஆடு பாத்
இல்ல இல்ல ஸ்கூல்ல நறைய பேரு நறைய ஹைப் குடுப்பாங்க பொண்ணுங்களே ரொம்ப விளாடுற அப்டிலா சொல்லி இது பண்ணுவாங்க
ஓ அது கொஞ்சோ டைம் பாஸ் அவ்ளோதா அது ஃப்ரெண்டா கூட விளயான்டா ஜாலி இரு அவ்ளோதா எமௌட் போட்டு இனிமே ஸ்டிமோட் போட்ற பார்த்தா அதெல்லா ஜாலியா இருக்கு
மட்டுமே நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா பண்ணிட்டோனா அந்த அளவுக்கு அதுல கெடைக்கலனா அது புடிக்காம போய்டோல
ஆமா
அந்த மாரி எல்லாமே இவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு அதுல ஒண்ணுமே இல்லனு இருந்துச்சு
அதுல பத்து இருக்கு சும்மா இறங்கணு சுடணு போயி்ட்டு அடிக்கணு அவ்ளோதா
ஆ
இனிமே பாக்கணு சுடனு அடிக்கணு
ஆமா ஆமா
ம் ம் பப்ஜி அது மாறி வெளாடி இல்ல பப்ஜி இப்ப ஒரு லேட்டஸ்டா ஒருதர் ஆடி இருந்தாங்க அது எங்க ஏனிம் அடிக்கிறாங்க எங்க சுடுறாகன்னே தெரியமாட்டேங்கிது
அதுதா அது வேணா ஒருத்தங்க சொல்லிருக்காங்க அர்ரா அர்ரா குத்துரா குத்துரா குத்
அது திருந்தாது அது சுத்தமா புரில
ஆ
ம்
அப்பறம்
அப்பறோ நீங்கம்
சாப்ல்லையா
சாப்டணும்
ஆ
நீங்க நீங்க மஷ்ரூம் பிரியாணியா
ஆமா ஆமா
ம் ம் அப்பறோ மார்னிங் என்ன சாப்ட்டீங்க
மார்னிங் தா மஸ்ரூம் பிரியாணின்னு சொன்னனே
இப்போ
இப்பவு அதேதா சாப்டணு வேணுன்னா ஏதாவது செஞ்சி சாப்ட வேண்டியதா
நீங்கதா செஞ்சி சாப்டணுமா
ஆமா
ஓ சூப்பர் எனக்கு செய்யனுன்னு ஆ சதா ஆனா டைம் இருக்காது ஜாலியா ஃபோன் யூஸ் பண்ணி வீட்ல செஞ்சிட்டு கூப்டுவாங்க சாப்ட்டு வர்ற வேண்டியதா
ஆ கண்ணு ஏதாவது கெட்டு போயிட போது
அப்டில்ல அந்த அளவுக்கெல்லா யூஸ் பண்ண மாட்டே சும்மா கொஞ்ச நேரோ மெசேஜ் கொஞ்ச நேரோ வா இன்ஸ்டாகிராம் கொஞ்ச நேரோ அப்டியே அப்டியேதா இருப்பே சர்ஜர் போட்டு அப்டி கொஞ்ச நேரோ தூங்குவே திருப்பி செல்ல எத்துன்னுவே அவ்வளதா எப்பயுமே மொபைல் யூஸ் பண்ண மாட்டே
ஆ
ம்
நால்லா எப்பயுமே மொபைல்லதா இருப்பே
நீங்களா
ஆமா லீவு விட்டாச்சில்ல
ஓ அப்டி மொபைல்ல என்னதா யூஸ் பண்ணுவீங்க
ஒண்ணுமே இருக்காது ரீசார்ஜே இல்லாட்டனாலாதா அந்த மொபைல்ல நாள் ஃபுல்லா நோண்டுவே
ரிச்சார்ஜ் இல்லன்னா மொபைலே வேஸ்ட் தெரியுமா சுத்தமா வேஸ்ட்டு
அது வேஸ்ட் தா இருந்தாலு கேலரி பாக்கறது டெலீட் பண்றது மறுபடியு ரீஸ்டார்ட் பண்றது இந்த மாரி ஏதாவது நெறையா வேல இருக் கு அப்டியே நோண்டிட்டே இருப்பே
ஆ நா டெலிட் பண்ணிட்டா என்ன தெரியுமா பண் எனக்கு ரீச்சார்ஜ் இல்லன்னா என்ன தெரியுமா பண்ணுவே டிரைவிங் கேம்ன்னு ஒரு கேம் இருக்குமா கார் கேம் தெரியுமா
ஆஹா தெரியாது
அந்த கேம் வெளாடின்னு இருப்பே செபியா செபியா இதேதா வெறுப்பா இருக்கு எது இப்ப நைட்டு காலியச்சின்னா மறுநாள் கால்லயே ரீச்சார்ஜ் பண்ணிறனுன்னு சொல்ட்டு பண்ணிடுவே அப்பறோ நாங்க இது மாறி சும்மா கேட்டறீங்கன்னா எதுனா போவோ
ஆ
அவ்ள கேட்டரிங் போய்டுவ அவ்ளதா
ஆ
கேட்டரிங் போனா அது கொஞ்சோ நமக்கு கை செலவுக்கு வரு
ஹா
அவ்ளதா அந்த கேட்டரிங் வச்சு போய்டுவ
அப்போ அந்த கவர்மெண்ட்லருந்து ஒரு ஆப் வந்தது அதில படிக்கிறீங்ளா
என்ன தப்பு
எதோ ஒரு ஆப் வந்துச்சு டி எ சிசி யு எதோ இருந்துது ஆ நல்லவாரிய திட்டமினு இதுவு இருக்கும்ல
தெரிலயே
அதுல வந்து ஒரு ஆப் குடுத்துருந்தாங்க இப்ப நம்மளுக்கு ரிலேட்டடான கோர்ஸ் வந்தா அதுல நம்ப படிச்க்கலா படிச்சா கவர்மெண்ட் சர்டிபிகேட் கெடைக்கு நம்மளுக்கு
பரவால்லையே உங்களுக்கு இந்த மாரி ஆப்ங்களே எல்லாமே கத்து குடுத்துருக்கு
ஆமா நெறய அப்ளை பண்ணி வச்சிருவ
ம்
நெறய பேர் கால் பண்ணுவாங்க காசா இருந்தா வேனான் சொல்லிடுவ மீதி எல்லாமே இது பண்ணுவ டைம் எடுத்து படிப்பு வேணுமா ஒரு சட்டு ஆ ஒரு சட் டிபிகேட்காக அது ஒரு வேல்யூ தான கடைசில ஒரு வேல்யூ குடுக்குணு ஒரு நம்பிக்க
ஓ ஓகே ஓகே அதுக்குன்னு நம்ம ஃப்ரூப் எல்லாமே போடாதீங்க
ஆ
நம்மளுக்கு இந்தமாரி ஆன்லைன்லல்லா பாக்கலா கொஞ்சோ இன்ட்ரஸ்ட் இல்ல நேர்ல போய்ட்டு என்ன கோஸ் கெடைக்குமோ அத கத்துக்குனு வந்துட்னு
ஆ நேர்ல இன்டர்ன்ஷிப் போய்ருக்க
ம்
ஆனா அங்க போய் ஒண்ணு புதுசா கத்துக்கிட்ட மாரி இல்ல ஃபர்ஸ்ட் இயர்லயே இன்டர்ன்ஷிப்பு
ஆ
எங்களுக்கு தெரிஞ்சதெல்லா பைத்தானு அந்த பி ஹெச் பி ஹெச் டி எம் எல் ஏ தா தெரியு
ஆ
அங்க போய்ட்டு வெப் டிசைனிங் எப்டி கிரியேட் பண்றதுன் எங்கள்க்கு சொல்லி குடுத் தாங்க எங்களுக்கு வந்து இப்பதா நாங்கள் காலேஜே படிச்சிருக்கோ அதுவு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகல அந்த காலேஜ்ல வந்து வருஷத்துக்கு வருஷ ஒரு வாட்டி இன்டர்ன்ஷிப் போணு
அப்ப அந்த காலேஜ்ல படிச்சிருந்தா நல்ல ஜாப்க்கு போய்ட்டு இருக்கலாம்
நல்ல ஜாப் கெடைக்கு அதனாலதா நெறய பேர் சே சேருவாங்க உமன்ஸ் காலேஜ்ல
ஓ ஆனா அங்க பினான்ஸ் மணி கொஞ்சோ அதிகமா இருக்கு
மணியு அதிகமா இருந்தது அது கூட மேனேஜ் பண்ணி கட்டிக்கலா
ம்
இருந்தாலு போய்ட்டு போய்ட்டு வர முடியல விழுப்புற எனக்கு வந்து டூ ஹர்ஸ் டிராவல்லு மதிய டூ ஹர்ஸ் டிராவல்லு
டூ ஹவர்ஸ் தான எல்லா இப்ப எல்லாருமே அந்த டூ ஹவர்ஸ் தான போறாங்க
ஆ மதியமே முடிஞ்சிருதுல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால அதனால ரொம்ப வெயில்ல வந்து
எனக்கு மதியம் தாங்க நா கால்ல செவன் ஓ கிளாக் கெளம்புவ
ம்
நாங்க வந்து டென்னோ கிளாக்கா போவே காலேஜ் கிளாஸ்க்கு எ மேமு எதுமே என்ன சொல்ல மாட்டாங்க என்ன அப்டின்ட்டு ரெண்டு பேரு ஒன்னாதா போவோ எதூ சொல்லமாட்டாங்க ஜாலியே பேஸ்வ திட்டுவாங்க அப்டி உள்ள போய் உக்காருவோ திருபு ஒன்னோ கிளாக் முடியு ஆனா ஃபோரோகிளாக் போதுமே நம்மோ படிக்குணுனுன் ட்டா போய்தா ஆகுணு நீ கெடையாதுல நீங்குளா ஒரே பஸ்ஸா ஒரே பஸ் தா மாரி மாரி வர்ணுமா
ஆ ஹ காலேஜு பஸ்தா
அவ்ளதா ஒரே பஸ்ஸு தானே
ஆ
இப்ப என்னனா பட்த்து தூங்குங்க கிட்ட வந்து எழுப்புங்க
இங்கிர்ந்து விழுப்புரோ ரெண்ட்ர மண் நேரோ போகுமா
ஆ
மறுபுடியு ரெண்ட்ர மண்நேரோ அந்த ரெண்ட்ர மண்நேரமு ஏற்னோனே வந்துர முடியாது அங்க காலேஜே ஒரு மண்நேரோ ஆக்கிருவாங்க எல்லா ஏர்றதுக்கு
ஓ
கொஞ்சோ ஹீட்டு் வேறையா மத்யோ முன்ச்சுருமா ரொம்ப அந்த பஸ்லே உக்காந்திருக்க மாரி இருக்கு
அ தூங்கின்னே வந்துர்ணு நீங்க
ஆ
தூ தூங்கிகினே வந்துர்ணு தூங்கிகிட்டு
தூங்கிட்டுலா வர முடியாதுங்க ஒரே ஸ்பீட் பிரேக்காக வரு இங்க கிராமத்து சைடுல தான பஸ்ஸூ வருது
அப்டியா
ஆ தூக்கி தூக்கி போடு
அதுக்கு ஒன்னிமே பண்ண முடியாது நீங்கனா பண்ணு நீங் உங்குளுக்குனு ஒரு கார் ஒன்னு எட்த்துடு குணு அந்த கார்ல ஏசி இருக்கணு அத அப்போதா உங்குளுக் கருட்டா இருக்கு
அனால இப்ப கொஞ்சோ பக்கத்லே ஒன்னவர் ட்ராவல் வர்து
ம்
இங்க பேய் சேந்தாச்சு அதூ இல்லாம ஆர்ட்ஸ் அண்ட் சய்ன்ஸ் பட்ச்சா இன்னொரு பி ஜி வேற போட்ணுமா
ம்
அதுக்கு வந்து பி டெக் கொஞ்சோ வேல்யூவா இருக்குல நாலு வர்ஷோ பட்ச்சாலு
ஓ அப்டினு வன்ட்டீங்குளா நீங்க
இப்ப பி எஸ் சி லா ஒன்னுமே இல்லன் ஆய்டுச்சே அந்த காலேஜ் போறே அந்த காலேஜ்ல உள்ளவ்ங்ளேஸ் சொல்றாங்க பி எஸ் சி லா ஒன்னுமே இல்ல இன்னு மூணு டிகிரி மேல படிக்கிறவ்ங்க நெறைய பேர் இருக்காங்க அந்த காலேஜ்ல
ஓ ம்
அதுனால செரி பி டெக் வன்ட்ட